ஹலோ
ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது
அ இப்ப அந்ததுல நா போய் ஒங்ளுக் கால் பண்ணிருக்கே
ஓ சரி ஓகே ஓகே அ
கால் பண்ணிருக்கே
அப்புடியா அ ஓகே ஓகே
இப்ப நம்ம வந்து பத்து நிம்ஷோ நம்ம பேச்ணு
ஓ சரி
ஆ உங்களுக்கு ஏதாது நீங்க பேசணுன்னா உங்களுக்கு ஒவ்வொரு தடவையு அந்த மேல டாஸ்க்கு வரு ஒன் டூ ஃபைவ் அப்பிடின்னு சொல்லிட்டு வரு
ஓகே ஓகே
ஒன் டு ஃபைவ் முடிச்சோன சமிட் குடுத்துறணு நம்ம
செர் செர் செரி ஆ ஓகே
ஆ நீங்க அந்தந் குரூப்ல குரூப்ல போய் பாத்தீங்களா அந்த குரூப்
குரூப்ல வந்து இப்ப நீங்க ஓபன் பண்ணனால அது எது இருக்காதுல எம்ட்டியாதான இருக்கு இனிமேதா நீங்க ஏதாது அடுத் தடுத்துனு ஏதாது நீங்க இப்ப கன்வர்சேஷன் பண்ணாத்தா அது எனக்கு வரு
இல்ல பழைய குரூப்ல நெறைய பேர் வந்துருப்பாங்கல்ல நீ நீங்க குரூப்ல சேந்து ட்டுங்களா எல்லாரு கேப்பாங்க நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா ஃப்ரீயா இருக்கீங்களான்னு சப்போஸ் நீங்க ஃபீரியா இருந்தீங்க அப்பிடினீங்கன்னா இந்த மாரி கால் பண்ணணு இந்த மாரி கால் வந்து கார்ணியால தா போய் பண்ணணு
ஓ செரி செரி ஆ
கார்னியால போயி அந்த போன ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணு வரு அத நீங்க அமுக்கனீங்க அப்டின்னா ஃபோன் நம்பர் கீழ வரு நம்ம எந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுமோ அந்த ஃபோன் நம்பர் வந்து போடணு நம்ம
அது போன் கால்ஸ் எங்க போய் எடுக்கணு அத
அதுதா கார்ணியால போனீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் மேல இருக்கு கீழ ஃபே போன ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு கால்னு ஏதோ ஒன்னு வரு அந்த இத நீங்க தட்னீங்க அப்டின்னு சொன்னோம்னா
ஓகே
இது நா ஃபஸ்ட்டு டைம் உங்கள்ட்ட நா பேசிட்டே இப்ப இனிமேல் நீங்க போய் பாருங்க அதுல போய் இருக்கான் சொல்லிட்டு அது ஓபன் பண்ணனே வரு அதுல அது வந்துச்சு ஆ அது வந்துச்சு அப்டின்னு சொல்லம் போது ஆ அந்த இது நீங்க போட்னீங்கன்னா நம்பருக்கு கீழ கீழ வந்து நம்பர் போட்றக்கு வரு அதுல வந்து நீங்க குரூப்ல போனீங்கன்னா குரூப்ல உங்க நம்பர் யார் யார் ஃப்ரீயா இருக்காங்களா அப்டின்னு சொல்லிட்டு வரு நீங்க ஃபஸ்ட்டு கார்ணியாக் போறதுக்கு முன்னாடி நீங்க வாட்ஸ்அப் கால்ல இருந்து ஒரு கால் பண்ணிருங்க நீ ஃப்ரீயா இருக்கீங்களா இப்ப நா கால் பண்ணவானு ஏன்னா நெறைய நம்ம கார்ணியால பண்ணிட்டு நீங்க எடுக்கல அப்டின்னா கால் ரிஜெக்ட் ஆது
ஓ செரி செரி செரி
நேத்திக்கு நெறைய வேஸ்ட் ஆயிடுச்சு எனக்கு இந்த மாரி போட்டு போட்டு
ஓகே ஓகே ஓகே ஓகே
அல்ல நம்ம போயிட்டு அவங்கள்ட கேட்டு ஃப்ரீயா இருக்கே போன் பண்ணே நம்ம கார்ணியால போய் போன் பண்ணிக்கலா
ஓ செரி ஓகே ஓகே
ஆ அந்த மாரினா கொஞ்சோ நம்மளுக்கு கொஞ்சோ அந்த இது கால் வந்து கெடைக்கு முப்பது கால் போல ஆனா ஒரே ஒருத் மத்தவங்கிட்டே பேசிக்கலா நம்ம ஆ இப்ப காலையில இருந்து நா ஒரே ஒரே ஆள்ட்ட தா பேசிக்கிட்டோ ரெண்டு பேரு வெச்சுகிட்டு ரெண்டு பேரு ஃப்ரீ ஆயிட்டு அவங்க அவங்க எனக்கு பண்ணிட்டு இருந்தாங்க நா அவங்களுக்கு பண்ண மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டோ ஆனா அவங்களுக்கு முப்பது கால் முடிச்சுட்டாங்க போல பத்து நிமிஷ பத்து நிமிஷ பேசி முப்பது கால் முடிச்சிட்டாங்களா இப்போ நா தா பண்ணனு செரி நா உங்களுக்கு பேசணுமே அப்டின்னு சொல்லிட்டு நானு கொஞ்சோ நேர கழிச்சு உங்களுக்கு கால் பண்றே அப்டின்ட்டு நா அவங்கள அப்டியே ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு ஏ ஃபிரெண்டு் ஒரு பொண்ணு இருக்கா அவளுக்கு கால் பண்ணலா அப்டின்ட்டு பண்ணே அடுத்து ட்ரை பண்ணி பாருங்க அந்த மாதிரி அ இப்ப டென் மினிட்ஸ் முடியட் ட்டு முடிஞ்ச பின்னாடி இப்ப என்னோட நம்பரே கார்ணியால போய் என்னோட நம்பரே போட்டு பாருங்க நா வெயிட் பண்றே நானு எனக் வருதா இல்லயானு ஆ என்னோட நம்பர் நீங்க போட் டிங்கனா நீங்க பேசலா நம்ம எதாவது பேசிட்ருக்கலா
இது இதுக்கு டாபிக்லா தேவல்ல நம்ம பாட்டுக்கு எது வேணா பேசலாமா
ஏற்கனவே வந்து டாபிக் இருக்குன் சொல்றாங்க சில பேரு ஆனா இவ்ள நேர நாங்க டாபிக் டாபிக் இல்லாம தா பேசனோ எதோ நறைய நறைய பேசிட்டே இருந்தோ ஆ சொந்த கத சோக கத ஸ்கூல் கத எல்லாமே பேசிட்டு இருந்தோன்னோ நா அவங்கள்ட்ட கேட்டே டாபிக் எது இருக்கா அப்டின் ட்டு ஆ எல் ன் மேக் சிம் யாருமே டாபிக் வச்சு பேசலியா அவ ரெண்டே ரெண்டு பேர்தா டாபிக் வெச்சு பேசுனாங்ளா மத்த யாருமே அப்டி பேசலங்க ஃப்ரெண்டு மாதிரிதா எல்லாருமே பேசுறாங்க அப்டின்னு ட்ருந்தாங்க ஆ அந்த அந்த மா ட அந்ததுல டாஸ்க் மாதிரி கடையில போல டாபிக் இல்ல ஆனா யம் நா எதோ பாத்த மாரி இருந்துச்சு இப்ப நீ உங்க எதோ அ என்னானோ பாத்த மாதி இருன்ச்சி டாப்பிக் ஆனா இல்லைன்றாங்க என்னன் தெரியல எனக்கு ஆனா எல்லாத்திட்டயும் கேஷுவலா தா பேசுறோ வீட்ல நடந்தது சாப்ட்டது சமையல் பண்றது சமையல் அத பத்திதா பேசிட் இருக்கோ நாங்க
சரி சர் இல்ல பழசுல வந்து நமக் அத டாபிக் மாரி குடுத்துருவாங்க அத நம்ம பே அந்த செகண்டுக்குள்ள பேசுற மாரி இருந்துச்சுல
அ அதுதா அப்படிதா பேசிட்ருந்தோ இப்ப என்னவோ இந்தது இந்தது வேற இந்தது என்னோ ஃப்ரெண்ட் ஆப்பா என்னவோ சொல்லிட்டு போட்றாய்ங்க
ஆ
ஆ அதுனால எனக்கு தெர்ல ஆனா இதுலயு டாபிக் வருதுன்றாங்க சில பேரு ஆனா யாருமே டாபிக் நா பேசின அளவுல யாருமே டாபிக் வச்சுலா பேசவே இல்ல அவங்கவுங்க எதோ நடக்குது என்ன பண்றீங்க எது பண்றீங்க ஆ சாப்ட்டீங்களா தூங்குனீங்களா அத பண்ணீங்களா என்ன நீங்க என்னா பண்றீங்க அப்டி இப்டின் சொல்லிட்டு அப்டிதா பேசிட் இருக்கோ
ஆ செரி செரி
கால் ரிஜெக்ஷன் ஆகுது போல அதாவது அவங்க கால் ஆ செக் பண்றாங்க இல்லையா சேர் சேர் ஆ செக் பண்ணுமோது வந்து அவ அவ்ங்களுக்கு எதாவது புரியல இல்லாட்டி இவ்ங்க வந் அவங்க நே அப் இன்ன வரையு பேசிட்ருந்தவங்களுக்கு வந்து ஒங்க கால் வந்து எதோ தப்பான வார்த்த விட்ருக்கீங்க அப்டின்ற மாதிரி ரிஜெக்ட் ஆயிருக்கான்
ஓ செரி செரி ஓகே ஓகே ஆ அ
போன வார்த்தையல்லாம் இல்ல அவ்ங்க எப்டி புரிஞ்சுக்கிட்டாங்கன் தெர்ல அப்டினுட்டு இருந்தாங்க ஆ அந்த மாதியு வருது அப்டினாங்க
ஆ இது எப்டி சைலன்டான இடத்துல இருக்கணுமா இல்ல அதெல்லா ஒண்ணு இல்லயா
அப்படிலா ஒன்னு தெரில எனக்கு அதெல்லா இல்ல நார்மலாதா இருக்கு ஃபர்ஸ்ட் எல்லா அந்த இதுக்லா ஃபேன்லா போட மாட்டமே ஃபேன் சவுண்ட் வரக்கூடாது ஆரன் சவுண்ட் வரக்
ஆமா
இது நம்பதா நம்பர் போடுறோ அது வந்து யாராவது லைன்ல இரு இருந்தா மட்டும் கனெக்ட் ஆகு இது நம்மதா நம்பர் போட்டு அவங்கட்ட வெரிஃபை பண்ணிக்கிறோ இந்த மாதி ஒங்களுக் கால் பண்ணவா வேண்டாமா அப்டின்னு நம்மலா பண்ணாலு அங்க வந்துருது நீங்க வந்து கேட்டுட்டு கால் பண்ணுங்க அப்டின் வருது மெசேஜ் வந்தருது நம்மளுக்கு அவ அவங்க பிஸியா இருக்காங்க நீங்க கேட்டுட்டு கால் பண்ணுங்க அப்டின்னு வந்துரு அதனால மேக்சிமம் எல்லாத் துலுமே வந்து கேட்டுட்டுதா கால் பண்றாங்க உங்களுக்கு கால் பண்ணவா ஃப்ரீயா இருக்கீங்களா அப்டின் கேட்டுக்கிறாங்க
ஆ
அது சில் நேரத்தில மெசேஜ் அனுப்புனாலு அந்த மாரி வர மாட்டது அதனால டேரக்டாக வாட்ஸ்ஆப் கால் பண்ணிடுறாங்க ஆமா அப்டிதா பண்ணி எனக் இப்ப நாலஞ்சு பேர் புதுசா வாட்ஸ்அப் இருக்காங்க வாட்ஸ்அப்ல இது தனியா தனியா ந வாட்ஸ்அப்ல இருக்காங்க இப்ப இந்த இதுக்கு முன்னாடி பேசின பிள்ளயெல்லா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு மாரி ஆயிட்டோ நாங்க ஆமா பத்து பதினஞ்சு கால் பண்ணிக்கிட்ருக்கோ நாங்க மாத்தி மாத்தி மாத்தி
நெறைய ஷேரிங் இருக்குல்ல நெறைய பேசுறோம்ல
அதா அந்தப்புள்ள சொல்லிருச்சு நம்ம நம் இது இது முடிஞ்சாலு நம்ம ஃபிரண்டா இருக்கலாங்க அப்டின்றச்சு செரி ந நா சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க நம்ம முடிஞ்சிட்டால நம்ம ரெண்டு பேரு ஃப்ரண்டா டக்கு டக்குன்னு டைம் ஓடிடுச்சு அவுங்ககிட்டயெல்லா டப்பு டப்புன்னு மொடா முடிக்க மறுபடியு கால் பண்ணவா ஆ பண்ணுங்க அவ்ளோதா இவ்ளோ நேர பேசு காலையிலேந்து பேசிக்கிட்டே இருக்கோ ரெண்டு பேரும மாத்தி மாத்தி செரி இப்பதா உங்க க்கு அ ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்டின்னு சொல்லிட்டுதா இப்ப செரி ந கொஞ்ச நேர கிச்சு கூப்புறே நானு அப்டின்னு சொல்லிட்டு என்னா பண்றங்கன்னு கேக்கறதுக்கு தா இப்ப நானு உங்களுக்
இல்ல எனக்கு தெரியில காலையில நேத்துலெருந்தே அது போட்டு பாத்தேன்னா எனக்கு அந்த இதே வர்ல செரி இது ரெ நீங்க சொன்னீங்கல்ல வந்துரு அடுத்த நாள் கூட வரு அப்டினீங்க ஒன்னு எனக்கு வரவே இல்லையா செரு நா அமைதியா விட்டுட்டே அப்பறோ காலையில நீங்க கூப்ட்டுருப்பீங்க போல நாங்க பிரேயர்ல இருந்தோ அப்பறோ செ ரி இப்பதா நானு கொஞ்சோ துணி எல்லா வாஷ் பண்ணதெல்லா வாஷ் பண்ணிட்டு சமச்சிட்டு இப்பதா எல்லா கொஞ்சோ அப்டியே ரெடி ஆய்ட்டு வந்தே கரெக்டா நீங்க கூப்ட்டீங்க
ம் நானு காலையில அனுப்பி வுட்டது எனக்கு வேலையெல்லா முடிச்சுட்டு செர் ட்ரை பண்ணலாமே அப்டின் சொல்லிட்டு ட்ரை பண்ணே நேத்தக்கி நா ரெண்டு நாள் பேசினதுக்குரிய எல்லாமே ஃபார்மேட் எல்லா வந்துரிச்சு எத்தன காலு எத்தன ரிஜெக்ஷன்னு அப்டின்ட்டு அமௌண்ட் எல்லாமே போட்டு அனுப்பியிருந்தாங்க அ ஆனா பேங்க் இதெல்லா இன்னு கேக்கல அது இன்னு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகு அப்டின்டாங்க பேங்க் டீ டியில்ஸ் கேட்பங்க அது இன்னோ கேக்கல எனக்கு வர் வே இல்ல நீங்க மேக்சிமம் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுங்க அப்டின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்பறோ அந்த பொண்ணுட்டு கேட்டே இல்ல க்கா ரெண்டு மூணு நாள் ஆகு எனக்குல்லா நாலு நாள் கழிச்சுத வச்சு அப்டின்னுச்சி சரி பேசுறலோ பேசு இப்ப இவுங்ட்ட பேசுறப்ப என்ன சொன்னாங்கன்னா முப்பது கால் வரு போல ஃபைவ் ஃபைவா பிரிக்கிறாங்க அஞ்ச அஞ்சா நம்மளுக்கு வந்து குடுக்குறாங்க அவுங்க அப்போ முப்பது காலு மு ப்பது காலுக்கு மேல என்னால கால் பண்ண முடியாது அப்டின்னாங்க இனிமேல் அவுங்க புதுசா வந்து டாஸ் குடுத்தாதா ஆ முப்பது கால் எனக்கு முடிஞ்சிச்சு இனிமே நீங்க தா பண்ணணு அதுதா எனக்கு தெரியிலியே எனக்கு நா உங் தொடர்ந்து நா பண்ணவே இல்ல நேத் ல இருந்து நா பண்ணிக்கிட்டு இருக்கே எனக்கு இப்பதா இருவத்தஞ்சு வந்துருக்கு இருவத்தஞ்சோ இருவத்தாறோ வந்துருக்கு நம்ம பண்றதுதா கணக்கு இப்ப சப்போஸ் நா உங்களுக் பண்ணி நீங்க எடுக்கல அப்டின்னா அதுவு கணக்குல சேத்துக்கறாங்க அப்ப அந்த கால் வந்து ஆ ரிங்கு போயி நீங்க எடுக்கலான அதுக் கணக்குல வந்துரு அதனால நம்ம யோசுச்சு பாத்து செய்யணு ஏனா அதல்லா வேஸ்டா போகுதுல நம்மளுக்கு எனக்கு தெரியாம அப்படி தா ஒரு நாலஞ்சு கால் வெட்டியா போயிருச்சு அ பேசாம போட்டு போட்டு ஆனா
இப்ப நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா இந்த குரூப் நீங்க இது பண்ணிருக்கீங்க
ஆ அதுதா நம்ம நம்ம வந்து இல்ல குரூப்ல கேட்ரு கேக்குறாங்க கேட்டவங்களுக்கு நா ஃப்ரீ அப்டி எஸ் அப்டின்னு சொல்லிட்டு நா மறுபடியு அதே நம்பர்க்கு கால் பண்ணோம்னா மேபி அவங்க என்கேஜ்டா இருக்காங்க அப்ப நம்மளுக்கு அந்த கால் கால் வேஸ்ட் ஆயிருது
ஆ கரெக்டு அ
இப்ப அதனால என்ன பணிக்குறது இப்ப நம்ம ஒருத்தவங்க செட் பண்ணிக் இப்ப நா அதுனால நா நா இப்ப நேத்ல இருந்துதா புரிஞ்சுகிட்டே அதனால இன்னைக்கு வந்து எனக்கு ஃபஸ்டு தெரியல இப்ப அதனால நாங் காலையில இருந்து ஒருத்தவங்களே ஃபிக்ஸ் பண்ணி மாத்தி மாத்தி அவுங்க ரெண்டு கால் நா ரெண் டு கால் அவுங்க ரெண்டு கால் நா ரெண்டு கால் இப்ப மாத்தி மாத்தி காலையில இருந்து பேசிக்கிட்டோ
அப்டினா நார்மல் கால்ல கூப்டு நம்ம ரெண்டு பேரு பேசலாமா இப்ப நீங்க எங்கிட்ட கேட்ட மாரி கேட்டுக்க வேண்டியதா கேட்டுட்டு அதுக்கப்றோ அந்த கான்வர்ஷேச
அதேதா அதேதா இப்ப ஏ ஃப்ரெண்டு ஒருத்தி கால் பண்ணா எக்கா நா சேந்துட்டே எனக்கு கால் பண்ணுங்க கான்ருக்கா செரி நா கால் பண்றே அப்டி பேசி வச்சுக்கலால்ல எனக்கு இப்ப எனக்கு முப்பது கால் முடிஞ்சிருச்சுன்னா ஓகே எனக்கு இப்ப டுவெண்டிஸ் சிப்ஸோ என்னமோ வந்துருக்குனு நெனைக்கிறே எனக்கு முப்பது கால் முடிஞ்சுச்சுன்னா நா யாருக்கு கால் பண்ண முடியாது மேபி நீங்க கால் பண்ணீங்கனா நா அட்டன் பண்ணலா ஆனா நீங்க என்ன கேட்டுக்கணு ஃப்ரீயா என்னன்னு
ஃப்ரீயா இருக்கீங்களானு ஓ செரி செரி கரெக்டு தா
கால் பண்ணீங்கனா நா அட்டன் பண்ணலா
ஓ செரி செரி செரி அப்டின்னா கொஞ்ச ஈஸியா இருக்குனு நெனைக்கிறே ம்
நம்மளுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸு சேரி பத்து நிம்ஷோ முடிஞ்சிச்சு நா கட் பண்றே பாருங்க பாத்துட்டு சொல்லுங்க ஆ ஆ ஆ செரி செரி நா வெயிட் பண்றே
ஓகே தேங்க்யூ